தோழி உங்களுக்கு பங்ஷன் ட்ரிப் அந்த மாரி போகச்சல்ல ரஷ்ஷா இருந்தா கூட்டமா இருந்தா கஷ்டமா இருக்காதா
ஆ எப்போ எப்டி சொல்றீங்க நாங்க வந்து ம் ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிருவோல்ல எல்லாரு வராங்க அப்ப அதுக்குதந்த மாய் மைண்ட் செட் ஆயிரு
ஓ அக்சப்ட் பண்ணிக்கிவியா இவங்கலா வருவாங்க ஜாலியா இருக்கலா அப்டி ஒரு தாட் வந்துரு நெனக்கிறே
இப்ப நம்ப தனியா போறோ இப்ப நானு ஹஸ்பண்ட் தம்பி மட்டு போறோ அப்டின்னா வந்து இப்ப நம்ம மட்டுதா போறோ அதுக்கு தகுந்த மாய் மைண்ட் செட் ஆகு இப்ப வந்து நா சொன்ன மாரி தீபாவளி டைம்ல எல்லாரு தீபாவளி ரி அந்த ட்ரிப்புன் எடுத்துக்கிட்டாலே எல்லாரு வருவாங்க ம் அப்ப வந்து அவுங்குளுக்கு தகுந்த மாரிதானா நம்மளு இருக்கணும் நமக்கு தகுந்த மாரிதான் அவுங்ளு இருப்பாங்க
ம்
ஆ எதாவ்து செலவு பண்றதுலே ஆகட்டு கூப்புட்டு போறதுலயே ஆகட்டு ஷேரிங்ஸ் குடுக்கறதுலே ஆகட்டு எல்லாத்திலிமே ஷேர் பண்ணுவாங்க எல்லாமே எடுத்துக்குவாங்க அவுங்ளு
ம்
நல்லா பாத்துக்குவாங்க நாங்களு நல்லா பாத்துக்வோ கொழந்தைங்க வந்தாங்கனா எங்க கொழந்தைங்ள அவ்ங்க நல்லா பாத்துக்குவாங்க
ம்
அதுனால வந்து அது செட்டாய்ரு
பரவால்ல ஓரளவுக்கம் ரெடியாக இருக்கிறதுனால அவுங்களுக்கு அது ஓகேவாக இருக்கு ஆனா இங்க எனக்கு அப்டி யாரு இல்லாததுனால எனக்கு ரொம்ப ஒரு மாரி தனிமையா இருக்கற மாத்ரியே இருக்கு எனக்கு எப்டி சொல்ல ஏ நா வந்துட்டு ஆரம்பத்துலந்தே எங்க அக்கா பசங்க தங்கச்சி அப்டி ஃபேம்லி ஜாய்ன் ஃபேமிலியா அதாவ்து எங்க ஃபேமிலியே நெறைய பேர் இருப்பாங்க அப்ப எனக் க்க வந்து ரொம்ப ஜாலியா எப்டி சொல்ல எப்பவ்மே பிஸியா இருக்கிற மாதிரியே இருக்கு அவ்ங்க கூடவே இருப்பாங்ளா
நீங்க தனியா இருக்கனால உங்களுக்கு அப்டி தோணுதா
மேபி இருக்கலா எனக்கு வந்துட்டு எப்டி சொல்ல அவங்களோட எல்லா ஒன்னா இருந்துட்டு இங்க வந்து இப்டி தனியா இருக்கிறதுனால எனக்கு அந்த மாரி தோணுதான் தெரில ஆ அடிக்கடி ஒடம்பு சரியில்லாம போய்ரு
ம்
ரொம்ப அழுகுவே அதனால எனக்கு அந்த மாத்ரி ஃபீல்ட்ருக்கு
ம் ம்
அது கூட்டமா இருந்துட்டோனா தெரியாது திடீனு தனிமயா இருக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல
செரி அதுக்குதா தனிமையா இருக்க கூடாது எல்லாத்துக்கிட்டயு பழகணு பேசணு இப்ப வந்து அவுங்க இல்லேன்னாலு உங்கள சுத்தி ஒரு ரெண்டுப் பேர் இப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸே ஆகட்டு தினமுக எ ஃப்ரெண்ட்ஸ் தினமு எனக்கு காலைல ஷெட்யூல் போட்ட மாரி கால் பண்ணுவாங்க
ம்
போனு ஃபிரெண்ட்ஸ் ரொம்ப குளோஸா இருப்பாங்க நாங்க நால்ப் பேருமே ரொம்ப குளோஸா இர்ப்போ அதுல வந்து அ ஃபர்ஸ்ட்டு ஒருத்தவுங்க கால்ப் பண்ணுவாங்க அவுங்க வந்து எய்ட் பிப்டீன்லந்து எய்ட் ஃபார்டி ஃபைவ்குள்ள அவங்களோட டைமு அந்த டைம்ல கால் பண்ணுவாங்க இன்னொருத்தவங்க வந்து அதுக்கப்றோ இன்னொத்தவங்க வந்து அதுக்கப்றோ ஃப்ரீ டைம்ஸ்ல வந்து அவுங்க கால் பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேர் ஜாபுக்கு போறனால காலைலே எங்கிட்ட பேசிட்டு போய்ருவாங்க அவுங்க வந்து வீட்ல இருந்தே வொர்க் பண்றனால எனக்கு எனி டைம் எப்ப வேணா கால்ப் பண்ணுவாங்க ஆனா நாங்க தினமு பேசுவோ
நல்லாருக்குங்கே
ஆனா நீப் பேச்னததப் பாத்தானென்னி ஈவினிங் மறுபுடியு ஷெடியூல் போட்ட மாதிரி நா மூனு பேரும் பேசுவாங்க
ம்
நீங்க சொல்ற மாதிரி நான் யாருக்குமே கால் பண்ண மாட்ட அவ்ங்க கால் பண்ணுவாங்க பேசணுன்றதுக்காகவே கால் பண்ணுவாங்க
ம்
பண்ணி நேத்துபுல்லா என்ன நடந்த து எங்க போனோ என்ன பண்னோ என்ன சாப்ட்டோ என்ன ட்ரெஸ் போட்ருக்கோன்ற வரைக்கு எல்லா சொல்லி முடிச்சுட்டு வச்சாதா அவங்களுக்கு தூக்கோ வரு
பரவால்ல நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனா எனக்கு அதெல்லா இல்ல என்க்கு யாருமே ஃப்ரெண்டுனே கிடையாது அதனால எனக்கு அது ரொம்ப ஒரு டிஸபாயண்ட்டா இருக்கு
இதெல்லா என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ்சு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்சு தா தெரியுமா ஆமா அதனால நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து நீங்க கூட வச்சுக்கோங்க அதுவு நல்லா யூஸ் ஆகு
நெனப்பே ஏதாச்சு ரெண்டு இருந்தா நல்லா இருக்குனு ஆனா எனக்கு அப்டி யாரு இல்லாததுனால நா அப்டியே ஃப்ரீயா விட்ருவே
ஆ நீங்க ஸ்கூல் மெட் ஸ்கூல் மெட்ஸ்லா யாரு இல்லையா உங்களுக்கு காலேஜ் மெட்ஸ்
என்னோட ஃபோனே மிஸ் ஆயிடுச்சு எனக்கு கால் பண்ணி பேசுற அளவுக்கு யாரு இல்ல
ஓ
அதனால நா பெருசா ம்
என்ன படிச்சிருக்கீங்க
புரியல டொல்த் ஸ்டாண்டர்ட்
ஓ
ம் ம்
இல்ல
எப்படி சொல்றது லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டே என்னோட மொபைல் எங்கிட்ட இல்ல சோ அதுனால எனக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே போயிட்டாங்க
ஓ இப்ப நீங்க லவ் மேரேஜ் பண்ணதுனாலதா உங்க வீட்ல பேச முடியறதில்லையா உங்களுக்கு
ஆமா
ஓகே அப்ப இனி அப்ப வந்து உங்களுக்கு தேர்டுபர்சன் யாராவது வந்துட்டாங்கன்னா கரெக்டு ஆயிடு நீங்க கவலைப்படாதீங்க அத நெனைச்சலா ஓகே
ம்
இப்ப நா உ லைஃப்ல ஆ எல்லாமே மாறு பாருங்க டக்கு டக்கு டக்குன்னு
எதுமே மாறல அப்டியேதா எல்லாமே இருக்கு
மாறும் மாறும் கொஞ்ச டைம் எடுக்கு இல்லையா எல்லாமே சீக்கிரமா கெடைச்சிச்சுன்னா அதோட இதெல்லா நம்மளுக்கு தெரியாம போயிடு அதனால கொஞ்ச டைம் எடுக்கு
அது என்னமோ கண்டிப்பா
லேட்டா கெடைக்கறது எதுவுமே வந்து வேல்யூ இல்லாம போகவே போகாது ஸோ எல்லாமே நல்லாதா நடக்கு
ம் பாப்போ
ம் கண்டிப்பா பாப்போ
நானு உண்மையா அப்டி நெனைச்சிட்டுதா சேரி சரி சரினு எல்லாத்துயுமே அக்சப்ட் பண்ணிக்குவே
ம்
ஒரு பீரியடுக்கு மேல போச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு அழுகயா வரு
ம்
யார்ட்டமே பேச தோனாது அமைதியா ஒக்காந்துக்குவே அப்புறம் என் மனசுக்குள்ளேயே நம்ம ரொம்ப ஓவரா தனிமையில இருக்கோ அப்டின்ட்டு சும்மா எல்லார்ட்டயு பேசிட்டு இருப்பே
ம்
அப்புற ஏதாச்சு எனக் க்கு மனசு சங்கடம் ஆயிடுச்சு ஏதாவது நம்ம சொல்லிட்டோ அப்டின்னா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அதனால நா இது ரொம்ப பாத்து பாத்து தா பேசுவே செய்வே
ம்
இவுங்க ஒன்னு எப்படி சொல்லா அது ஒரு இதா நெனைச்சிருவாங்க அப்டின்னு எனக்கு ஒரு பயோ இருக்கு எப்போவுமே மனசுக்குள்ள
ம்
ஆ எதுவு பேச மாட்டே அதிகமா
துக்கு ஒங்கள பிஸியா வச்சுக்க பாருங்க ஒவ்வொரு டைமு ஒவ்வொரு செகண்டு வேற எதாவது ட்ரை பண்ணி எதாவது வ ஜாப்பு அந்த மாதிரி எதாவது எதுலயாவது பிஸியா வச்சுக்க பாருங்க அது கொஞ்சோ ஒங்களுக்கு மாற்றத்த குடுக்கு
ம்
ம்
கண்டிப்பா
கொஞ்ச கொஞ்சோ எல்லா ட்ரை பண்ணி பாருங்க அப்டியே போறபோக்குல எல்லாமே சரியாய்டு
ம்
லன்ச்சு நீங்க பிரிப்பேர் பண்ணுவீங்களா இல்ல மாமியாரா
புரியல
லன்ச்சு எல்லா நீங்க பிரிப்பர் பண்ணுவீங்களா மாமியாரா
ம் அதல்லாமே நா தா பண்ணுவே இன்னக்கி ஒரு நாள் நா லீவ் உட்ருக்கே
ஓ ஒடம்பு சர்லாதனால
ஆமா அது இத்தன் நாள் பண்ல இன்னக்குதா அந்தந்தம்மா பண்ணிட்டு இருக்கு சரி பண்ணடுன் விட்டுடே
சர் சர் ஓகே ஓ
எனக்கு இல்ல அவுங்க பையே வந்து சாப்டுவாங்கல்ல
ம்
சாப்பட்டு
இந்த மாரி டைம்ல தா நமக்கு ரெஸ்ட் கெடைக்கு அதுனால சரி ஓகே அதுன நல்லது தா
ம் ஃபஸ்ட் எனக்கு அத அக்சப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட் இல்ல ஆனா இப்ப இப்பல்லா
சரி பண்ணிக்கோங்க சமைக்கிறீங்களா கண்டிப்பா சமைங்க சமைங்க யார் வேண்டான் சொல்றா
ஒங்க வீடு சமைங்க
ஆமா
நா யாரு கெஸ்ட்டு ஒரு ஓரமா உக்காந்துகிறே
சமச்சு குடுப்பீங்கன்னா சாப்புற்றோ
நா அப்டிதா
இன்னக்கி இது சமையல் பண்ணீருங்க அவ்ளோதா
ம் அன்னக்கு கால்ல வாசனையே நல்ல இருந்த மாரி இதுவரைக்கு என் மாமியார் சமைச்சு எனக்கு நல்லா இருந்த மாதி ஃபீல் ஆனதே கெடைக்கலை என்னமோ எ மாமியார் சமைச்சது ஸ்மெல்லே நல்லா இருந்துச்சு போய் பாக்கணு
அப்டியே ஒரு வார்த்தையை போட்டு வுடுங்க ஐயோ நீங்க சமைக்க சமைக்கவே எனக்கு சாப்பன்ணு போல ஆய்ருச்சு என்ன சமச்சிங்க அப்டின் கேளுங்க
அது சரிதா நேத்திக்குதா சண்ட
பரவால்ல அதுக்கு அந்த சண்டையல்லா அதுதா சொல்றேனே நம்ம பேசுற வார்த்தைகள்லயே அதெல்லா மறந்துரு அவுங்களுக்கு அந்த மாரி பேசுங்க
ஐஸ் பேக்ட்ரிய தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுருவேன் சொல்றீங்க
ம் நீங்க சமைக்க சமைக்கவே என்னால உக்காரவே முட்ல இப்ப எதோ ஸ்பீ எதோ நல்லா சாப்பன்ணு போல இருக் கு காச்சல் அடிக்கறக்கு அதுக்கு என்ன சமைச்சீங்க என்ன நா கொஞ்ச சாப்புடவா அப்டின் கேளுங்க அப்பறோ என்ன அவுங்களே போட்டு கூ ஊட்டி கூட விட்ருவாங்க
யாரு இவுங்களா நீங்க என்னமோ எனக் கனவுல நடக்கறதெல்லா பேசுறீங்களோனு எனக்கு தோணுது
அப்டி எல்லா இல்ல எ மாமியார் எல்லா எனக்கு ஊட்டி விடுவாங்க நா அதனால தா சொல்றே
அவுங்க நல்ல மாமியார்
நல்ல மாமியாரெல்லா இல்ல அவுங்களு ஒரு காலத்துல மாமியார் கேரக்டர்ல இருந்தவங்கதா ஆ எனக்கு அப்புறோ ஒரு ரெண்டு மருமகள் வரவு அவுங்களுக்கு வந்து அதெல்லா புரிய ஆரம்பிச்சது அவுங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது சில விஷயங்கள் எனக்கு நறைய புரிய ஆரம்பிச்சது
புரிதல் வந்துச்சு இன்னு எ ஹஸ்பண்டுக்கு எனக்குமே புரிதல் வரக்காணோ
அதெல்லா வந்துரு கூடிய சீக்கிரோ வந்துரு அதெல்லா கண்டிப்பா
ம் நானு அவுங்களுமே எலியு பூனையுமா வீட்டுகுள்ள உக்காந்துட்ருக்கோ செரி வந்தா பாப்போ அது எந்த கடைல விக்கிறாங்கன்னு கொஞ்சோ சொல்லுங்க ஒரு அரக் கிலோ வாங்கி வெச்சுக்கிறே
அதெல்லா வந்துரு கண்டிப்பா அது ஒவ்வொரு ஒரு ஸ்டேஜ்தா அதுக்கப்றோ எல்லா மாறு ஒரு ஏஜு முக்கியமா சொல்ல போனா ஒரு ஏஜுக்கு அப்றோ நல்லாவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரு அவுங்க நம்மளுக்கு சப்போட் பண்ணுவாங்க நம்ம அவுங்களுக்கு சப்போட் பண்ணு
எனக் குமே சம் டைம்ஸ் எ மாமியார் எதா பேசிட்டா எனக்கு சங்கட்டமா இருக்கு நானே இது பேசிட்டாலுமே எனக்கு ஒரு மாரி ஐயோ நம்ம அவுங்கள பேசிட்டோமோ அப்டினு நா விருவிருனு பேசிருவே பேசி முடிச்சதுக்கப்பறோதா எனக்கே ரிலிசா ஐயய்யோ நம்ம இவ்ளோக்காண்டு பேசிட்டோமா
செரி ஓகே தோழி பாய் நன்றி
ம் ஓகே